சு ப்ரோ
அதுதா ப்ரோ நீங்க அந்த சவுண்ட் வேவ் லென்த் பத்தி சொன்னீங்கள நானு படிச்சிருக்க அது பத்தி நெறிய சவுண்ட் வேவ்லென்த் எப்டின்னா இந்த நம்மளுக்கு பேட்ஸ் எல்லா இருக்குல்ல வவ்வால் பேட் அந்த பேட்கு வந்து பக பகல்ல கண்ணு தெரியாது ஆனா நைட்ல தெரியு ஒன்னு சொல்லுவாங்க பட் வந்து எங்க மேம்ஸ் நெறைய என்ன சொல்ல சொன்னாங்கன்னா அந்த பேட்ச்சுக்கு டாக்ஸ்கு அனிமல்ஸ்கு ஹியூமன்ஸ்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு டபிள்யூ ஹெச் எச்
ஒன்னு இல்ல நீங்க வந்து நா ஒரு நாய இருட் இருட்ல வச்சுட்டு லைட்டு அடிச்சிங்கனு வச்சுக்கோங்க ஒயிட்டா தெரியு அவ அந்த அவுங்களோட பேஸ்லா தெரியாது அந்த கண்ணு மட்டுமே குளோ ஆகு
அதாவ்து கேக்குற அந்த வேவ் லென்த் இருக்குல்ல அ சவுண்ட் ஆ அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா கேக்கு சில பேருக் வந்து நம்மளுக்கு ஒரு லிமிட் தா இந்த வந்து இந்த வேவ் லென்த் உள்ள இந்த சவுண்ட் வந்து அந்த வைப்ரேஷன் அது அது உள்ள இருந்தா தா பிட்வீன் த எயிட்டி டு நைன்டி சம்திங் இருக்கு நேனைக்கற அது கூ‌அதுக்கு மேல இருந்தா தா நம்பல கேக்கு அதுக்கு கீழ இருக்கிறது வந்து சில அனிமல்ஸ் கேக்கு சில சில சில அனிமல்ஸ்னா அந்த பேட் லா இருக்கு பாத்து இருக்கீங்களா வவ்வால்லா ஆ ஆ அந்த டெசிபல் அத ஆமா அந்த டெசிபல் வந்து நம்ம பேட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்மள பாத்து பறந்து போவு நைட் டைம்ல வந்து பறந்து போவுமா நம்மள நடந்து போவோ அது எப்டி நம்மள பாத்த உடனே டக்குனு திரும்புதுனா நம்ம உட்ர அந்த வேவ் லென்த் சின்னதா நம்ம வாய்சு விடுவோ இல்ல நம் மூச்சுவாங்குவோல அந்த சவுண்ட் அந்த டெசிபல் கூட அந்த சவுண்ட் கூட அது கேட்கு அதனால வந்து அது
நம்ம ஹார்ட்பீட்டு ஹார்ட் பீட் வச்சே சவுண்ட் கேட்குனு வச்சுக்கோங்க அது அதுவே வந்
அந்த வேவ் லென்த் வருபோது டக்குனு அதுக்கு ஸ்ட்ரைக் ஆய்டும் டக்குனு திரும்பிடு அந்த சைடு
அவ்ளோ வந்து ஷார்பா இருக்கு அந்த நாய்க்கு அந்த த நீங்க சொன்ன னீங்ளா இந்த அவுல்ஸ் அவுல்ஸ் இது கேள்விப்பட்டிருக்கிங்களா இந்த பேரு கோட்டான் சொல்லுவாங்க
இல்ல கேள்விபட்டதுல்ல
அது உங்க இதுல எப்டி சொல்லுவாங்கனா அந்த ஏதோ ஒரு பறவ மாரி ஒன்னு வந்து வீட்டுக்கு மேல உக்காந்தா அவங்க வந்து அது நல்லா நல்லது இல்லன்னு சொல்லி அந்த வீட்ட குளோஸ் பண்ணுவாங்க அதெல்லா பா கேள்விப்பட்டீங்களா அவுல் இல்ல அதுக்கு அது மாரி வேற இன்னொரு ஒரு அது மாரியே இருக்கு பட் டிஃபிரண்ட் இருக்கு பட் வந்து அது வீ ட்ல மேல உக்காந்தா அது வந்து நல்லது இல்லன்னு வீட்ட வந்து ஒரு சம் த்ரீ மந்த்ஸ்சோ ஃபோர் மந்த்ஸ்சோ வந்து குளோ வீடு குளோஸ் பண்ணிட்டு அவுங் வீட்ட காலிடுவ ஆ ஆந்த அதா அ த சொன்னார் அந்த ஆந்தனா ஆந்தையே இருக்காது அதுல ஒரு வக
அதுல ஒரு வக அதாது ஆ ஆ
ஆந்தனா நம்ம ஆந்த எப்பமே வீட்ல உக்காரு போவோ அதெல்லா பாத்துட் தான இருக்கோ ஆந்த இல்ல பட் அது கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கு ஈகல் இருக்குல வோ இது ஆ அது மாரியா இருக்கு பெரிய ஒரு இது ரக்கயோட இருக்கு அது ஆந்த இப்ப பெரிய ரக்கயா இருக்கு ஓரளவுக்கு சின்னதா தா இருக்கு ஆ பட் ஆனா ஆ அந்த அந்த ஆந்த மாரியே இருக்க உருவத்திலே ஆமா
சோ அது வந்து ஒரு ஃபாக்ஸுவ நீங்க சொன்ன அதா உன்னொன்னு வந்து இந்த காக்கா நம்ம வந்து கூவுச்சுனா சொந்தக்காரங்க வருவாங்க அது இதெல்லா இது ஃபாக்ஸ் ஆமா பூன குறுக்கு போன ஆவந்து வெ வெளியே போறப்போ ச சகுன சரிய இல்லன்னுவாங்கள சோ இதெல்லா வந்து
போயிச்சுன்னா எலி தொரத்தினு போவுதே நீங்க அதெல்லா அந்த
அ அ அ அது வந்து அதா அதுக் கரெக்ட் தா அவங்க சொல்றது பட் ஆனா அத் அது வந்து எலி நம்ம வெளியே போறப்போ அந்த வேவ் லென்த் அவுங்க அவுங்க ஓட ஆக்ஷனுமே நம்ம ஆக்ஷனுமே இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுல்யா ஒரே டைதுல எப்ப அது வந்து எப்ப வேணா நடந்திருக்கலா எலி பூன வந் து எப்ப வேனா தோ ஓடி தோரத்திட்டு அது போயிருக்கலா பட் ஆனா நீங்க போறப்பவே ஆ அதுதா தப்பு அதுதா வந்து அவுங்க சொல்றது நம்மளு யோசிக்கலால அத அவரு சொல்ல ஆமா
சேரி அது வந்து இப்போ இப்போ ஃபியூச்சர்ல யாரு நம்புவா அதெல்லாம் அப்பிடின்னு சொல்ற மாதிரி நெறைய பேர் இருக்காங்க
இப்பல்லாம் யாரு பண்றது இல்ல இப்பல்லாம் எது பண்ணாலும் பரவால்ல அப்பிடின்னு போயிடுறாங்க இது வந்து எதுக்காக சொன்னாங்கன்னா நல்ல விஷயத்து ஓறப்பதான் நீங்க வெளியே போறப்போ ரோடு போறப்போ எல்லாமே நல்ல விஷயமா போப் போறீங்க ஏதோ வாங்கர்துக் போவீங்க ஏதோ ஒர் இது வாங்க
உம் உம் உம்
ஃபங்ஷனுக்காகத்தா அது வந்து சொல்லப்பட்டது இப்ப நம்ம ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்குப் போறோ அப்பிடின்னு வச்சுக்கோங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு்ல நடக்குது அப்ப ஏதோ பண்றோ அது ஒன் இது மத்தபடி பெரிய டிராவல் பண்றப்போ சொல்லுவாங்க சில டயத்துல அதாவது சிலர் கறி சாப்ட்டா இந்த எலுமிச்ச பழமோ இல்ல காஞ்ச மொளகாவ இல்லன்னா அந்த இது
ஆமா ஆமா ஆ அது நா அவ்வளோவா பாத்தது இல்ல நா நீங்க சொல்லிதா தெரியுது
ஏ அபின் நைட்ல டிராவல பண்றப்போ காத்தரு காத் த்து ஒரு இத இதாய்டு அ அ அந்த மார் சோ அந்த ஒருக்காக ஃபாக்ட் ஏன்னா காத்து கருப்புன்னு இல்ல எதுவா இருந்தாலு இப்ப ஏதோ ஒரு இது வச்சுக்கோங்க நமக்கு இப்ப நடு காட்டுல போறப் போ வந்து காத்து இதெல்லா இருக்கு இல்லையா
உம் சில பேரு அதாவது தல கூட சுத்து நெறைய பேருக்கு இந்த லெமன் வந்து மோந்து பாத் தா வந்து சரியாயிடும்னு சொல்லுவாங்க
ஆமா வாமிட் வாமிட் பண்றப்போ அந்த இது வச்சிப்பாங்க அதெல்லா ஏகப்பட்ட ஃபாக்ட் சு இருக்கு அது நம்ம சொல்லுவாங்க சில விஷயத் த நம்ம கேட்டு சில விஷய விட்டுரணு எல்லா விஷயத்தயு அதுக்காக கேட்டுட்ருக்கக் கூடாது
ம் அத ஈகில் லைஃப் சைக்கிள் தெரியுமா ப்ரோ ஈகிள் லைஃப் சைக்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஈகிலோடா லைஃப் சைக்கிள் கேட்டிருக்கீங்களா என்னன்னா அது வந்து ஆ அது என்னன்னா ஒரு டுவென்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப இதுவாயிடுமா அதாவது அந்த ஈகிள்ஸ் வந்து அ அந்த மூக் முக்கு ரொம்ப கோனையா வரது அதுக்கடுத்து அது ஒடம்புல கொஞ்ச வெயிட்டு போட் இந்த கழுத்துப் பகுதியில அந்த பகுதியெல்லா ரொம்ப வெயிட்டு போட்டதுக்கு அப்புற வந்து ரெக்கயு வந்து எப்பிடி சொல்றதுன்னா உதுந்து போயிடு அது என்னா பண்ணுன்னா அந்த ஃபார்ட்டியர்ஸ் இல்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் க்கப்புறமா வந்து அது வந்து ஒரு கொகையில போயிட்டு அது மூக்க அதே ஒடச்சிட்டு அத ரெக்கைய அதே பிச்சுக்கிட்டு அந்த இத வந்து என்ன பண்ணுன்னா கழுத்து குண்டா இருக்கிறதுனால என்ன பண் ணு அது கூட இருக்கிறவங்க அதப் பாதுகாத்து இன்னொரு ஈகிள்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு ஃபுட் டெய்லி எடுத்துனு வந்து கொஞ்ச கொஞ்ச அங்க வைப்பாங்க அது தூரமா வப்பங்க அவங்க ஒரு எடத்து துல இருக்காங்க தூரமா வச்சிக்கிட்டு ஏன்னா அது தேய்ச்சி தேச்சி வரணு அது கழுத்த வந்து இந்த தேய்ச்சி தேய்ச்சி அது ஒல்லியா ஆக்குற மாரி அந்த மாதிரி வந்துட்டு திருப்பி அது வந்து ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு ரு டூ டூ இயர்ஸ் வர த்ரீ இயர்ஸ் இருக்கு அது வளர்ற வரையு ஏன்னா நம்மளுக்கு மூக்கு வளரணு ஃபெதர்ஸ் எல்லா வளர்ந்தா தா பறக்க முடியும் ஃபெதர்ஸ் இருந்தா தா சொல்லப் போனா பறக்க முடியு அது ஃபெதர்ஸ் தனியானா கூட உங்களால பறக்க முடியாதுல்ல ஈகிள்ஸு பறவைக எதுவா இருந்தாலு ஃபெதர்ஸு பொறுமையா வளர்ற வரையு வெயிட் பண்ணு சிலது வந்து இந்த ப்ராசஸ்ல இறந்து போயிருக்கு சிலது வந்து பேஷன்ஸா இருந்து அத வந் து இப்ப நம்ம எப்பிடி கொஞ்ச கொழுப் ஆய்ட்டோன்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒடம்பு ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கிறோ அதே அதேதா ஃபேக்ட் தா பட் அது வந்து எப்பிடி சொல்துன்னா அது மொத்தமா அது ரெக் க்க மூக்கு எல்லாமே ஒடைச்சிட்டு திருப்பி வளர்ற மாரி வளர்த்து அதே மாரி அது நாப்பது வருஷம் கழிச்சு திருப்பி எல்லாமே நல்ல வளர்ந்துச்சுனா ஒரு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ஈகிள் எப்பிடி இருக்குமோ அந்த மாரி ஷார்ப்பா இருக்கு அதுதா வந்து ஈகிளோட ஃபாக்ட்டு அது வந்து நா அதப் பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகினு
அதேதா இப்ப இப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க ஆ காலேஜ் எல்லா முடிச் சு முடிகிற வரைக்கு தா ஓரளவு இருப்பாங்க காலேஜ் முடிச்சி வேலைக்கு போறப்ப தா ஜிம்ன்றதே வந்து அவங்களுக்கு ஒரு கான்செப் டா தோணி ஜிம்முக்கு போவாங்க சில பேர் ரெகுலர சும்மா நார்மலா போவாங்க தவிர பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப வெயிட் போட்டுருப்பாங்க இல்லனு ஏதோனு இருப்பாங்க அப்டின்னு வச்சுக்கோங்க அவங்க தா வந்து ரொம் ம்ப வந்து அந்த இதுக்குள்ளேயே உண்மையாவே வருவாங்க கான்செப்ட்டுக்குள்ள இப்ப வெயிட் லாஸ் பண்ணனு ஒடம்பு இது பண்ணணும்ன்றவங்க மத்தப்படி நார்மலா போறவங்க எல்லாருமே வந்து அதே கான்செப்ட்ல இருக்க மாட்டாங்க இல்லையா
நார்மலா போறவங்க வந்து எப்டின்னா சும்மா நம்ம ஆரோக்கியமா இருந்தா போது தொப்பா இல்லாம ஓக்கே ஆ நம்மளுக்கு ஃபேட்
டுவென்டி பெர்சன்ட் ஃஎபோர்ட் தா போடுவாங்க அதுல ம்ச் அவங்க ஜிம் போறவாங்க டுவென்டி பெர்சன்ட் அந்த வெயிட் லாஸ் இந்த ஒரு ஆ ஒபிஸா இருப்பாங்க அவங்க வந்து ஜிம்முக்கு போறப்போ அவங்களுடை எப்பேக்ட் வந்து கிட்டத்தட்ட அறவ் அறுவதுக்கு எம்பது பெர்சன்டேஜ் இருக்கு ஏன்னா அவங்களது மெயின் கோலா இருக்கு அடுத்தவங்களுக்கு வந்து அது மெயின் கோலா இருக்காது அது ரெகுலர் ஹாபிட்டா இருக்கு
ம் சில பேரு தொப்ப கொறைக்கறத்துக்காக போ என் ஃப்ரெண்டு எல்லா ஜிம்ம வந்து எப்பிடி போனனா ஒல்லீயா இரு பா அவ அட்மயர் ஆகி போனா நெறைய பேர் வந்து போன்ல பாத்து இன்ஸ்பையர் ஆகி அவர அதே மாரி நானு ஒடம்பு ஏத்தனு சில பேரு வந்து அச்சீவ் பண்ண டிரை பண்ணுவாங்க பாடிபி டிங்கு கான்சப்ட் எல்லா வெச்சி அத வந்து ஸ்டேஜ் ஏரனு அப்பிடின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல தா அவனு டென்த்துல இருந்து ட்ரைன் போனா டென்த்துல இருந்து ட்ரெயின் பண்ணி இப்பவரையும் ட்ரெயின் பண்ணின்னு தா இருக்கா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரையு இப்போ அவ ஓரளவு ம்ச் ஆ ஓரளவு இருக்கா ஓரளவு பாடி பில்டர் மாரிதா இருக்கா இன்னு கொஞ்சு ஒரு ரெண்டு இயர்ஸு ட்ரைன் பண்ணி ஸ்டேஜ் ஏறணுனு சொல்லிட்டு இருந்தா ஃபிரண்ட்ஸ் அதமாரி மோட்டிவேஷனா பண்றா நீங்க சொன்னது கூட அந்த தொப்பை இருக்கிறவங்க அவங்கல்லா மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்டி பர்சென்டேஜ் நீங்க சொன்ன மேரி வருவாங்க ம்ச் தொப்பைய கொறைக்கிறதுக்காக கொஞ்சு நம்ம ஆமா அவங்களுக்கு ரீஸன் இருக்கு சில பேர் வந்து ஆ சில பேர் வந்து நெறைய பேர் இப்போ நெறைய பேர் அட்மயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பாத்து மச் அர்னால்டு மாரி நம்மளு இருக்கணு ஒடம்பு அந்த மாரி சொல்லிட்டு ம்ச் ஆ அதனாலேயே சில பேர் வந்து அது அது
அதா அதுதா சில பேர் வந்து கொறைக்கிறத்துக்குன்னு பிளான் பண்ணி அத பண்றே இத பண்றாங்கன்னு தெரிஞ்சா இந்த வே புரோட்டின் எடுக்கிறே அந்த பா பவுடர் போடுறே அத எடுத்துக்கிறனு ஒ ஒடம்ப இது பண்ணிப்பாங்க இதெல்லா ஏகப்பட்டது இருக்கு இது வருஷத்துக்கு ஒரு எவ்ளோ ஒரு எயிட்டி பர் எயிட்டி கேசஸ் எயிட்டி பர்சன்டேஜ் வருது அந்த மாரி கேசஸ் எல்லா ஐயையோ
அந்த மாரி அதாவது இப்டி சில சில வருஷங்களாதா அது அதிகமாகுது ம்ச் நீங்க ஒரு பத்து வருஷோ பதினஞ்சு வருஷோ முன்னாடி போனீங்கன்னா பெருசா வந்து ஃபிட்னஸ் ஆ கண்டென்ட் போடுறவங்களு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்ஸ்ர்ஸ் யாருமே இல்ல
ஆமா இப்ப ஏகப்பட்ட சேனல் இல்ல சொல்லப்போனா ஆ இந்த அவ்வளது போட்டு இவ்வளோ ஜிம் வாங்கிறக்கே இவ்வளோ ஜிம் வச்சு இவ்ளோ பண்றான்னுங்க இப்பல்லா யாரு முக்காவாசி எல்லாமே வீட்லயே பண்ணிறாங்க அதுக்கான எல்லாமே வந்துடுச்சு
எங்க ஃபாதர் சொல்லுவாரு ஆ எங்க ஃபாதர் எல்லா சொல்லுவாரு அப்பல்லா ஜிம் இருப்பாங்க பட் யாரும் போ மாட்டாங்க எங்க ஏரியால ஜிம் இருந்ததுனா பஸ்ட் கிளாஸ்ல இருக்கு பட் காசு கம்மியா இருக்கு பட் யாரு போ மாட்டங்க மிஞ்சி போனா நாங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போவோ ஜிம்லயே மொத்தமா பத்து பேர் தா இரு இருப்பாங்க இப்போ இப்போ போறீங்க நீங்க அடிச்சீட்டு அடிச்சீட்டு போறீங்களடா ஜிம்முக்கு ஆ சின்ன ஜிம் கூட அடிச்சியீட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ம்ச் அதாவது மாற மாற
ஜிம்மா வந்தா ஆ லேடிஸ் மோஸ்ட்லி லேடிஸ் வருவாங்க லேடிஸ் வந்தா புல் அண்ட் புல் தெரெட் மில் இருப்பாங்க
ஆ சில பேரு
ஊன தா மத் மத்தவங்க என்ன பண்ரவங்க தவிர புல்
டைம் முஞ்சிச்சு நெனக்கிறே அப்படியே இன்னொரு கால் கண்டினியூ பண்ணுங்க நீங்க
ம்ச் ஆ செரி